ஹாய் கா
ஆ நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்கா
நல்லாருக்கேன்டா வீட்டல அப்பா அம்மாலா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க
சேரி ஓகே சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டே சாப்டே இப்பதா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்பிட்டாசிடா அப்புற இன்னைக்கு லீவ் இல்ல ஒனக்கு
ஆமா லீவ் போயிட்ருக்கு ஓகே டா ஓகே படிப்பு போயிட்ருக்கு இப்ப கொஞ்ச இப்பதா ஸ்டார்ட்டிங்னால கொஞ்ச போரா இருக்கு போக போக பழகிரு
சேரி சேரி ஓகேடா ஓகேடா எப்டி எல்லா நல்லா எடுக்கறாங்க க்ளாஸ்லா எப்டி புரிதா ஒனக்கு நல்லா
ஆ க்ளாஸ் எல்லா எடுக்குறாங்க பாதி நாள் எப்டியு நாங்க வந்து கம்ப்யூட்டர் ரூம்லதா ஒகாந்துட்ருப்போ
ஓகே ஓகே
அதுலயே வந்து பழகிட்ருக்கோ எல்லா போட்டு போட்டு பழகிட்ருக்க இப்போ
சேரி சேரி ஓகேடா ஓகேடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்டி பரவாயில்லயா
ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பரவால்ல இப்பதா எல்லா புது புதுசா செட் ஆயிட்ருக்காங்க
ஓகே ஓகேடா ஓகே ஆ நல்ல ஃப்ரெண்ட்ஸா பாத்து இது பன்னு ஓகேவா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ஷிப் வச்சுக்கோ ம் சேரிடா ஓகேடா அப்ற வேற என்ன
இந்த இப்பதா எல்லா புதுசா ஸ்டார்ட் ஆனனால ஒரு மாரியா இருக்கு நா தனியாதா போனே எ பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடல்லா போலயா
ஆமா ஆமா அது கொஞ்ச நமக்கு இதுவரைக்கு இத்தன வருஷமா ஸ்கூல்ல வந்து கொண்ணா படிச்சிட்டு இப்ப அவங்கள யாரு இருக்கும்போது புதுசா இருக்கும் போது ஃபஸ்ட் கொஞ்ச நான் நம்ம கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு எல்லாரு மிஸ் பண்ணுவோ எல்லாருமே அது க்கொயட் நேச்சுரல்தா என்ன பண்ணு எனக்கு அப்டிதா இருந்துச்சு எனக்கு மொத நாளே எனக்கு அழுகயே வந்துச்சு நா பர்ஸ்டு டே காலேஜ் போம்போது அயையோ நீ சொன்ன மாரிதா யாருமே இல்லயே நம்ம மட்டு தனியே எங்கயோ வந்து மாட்டி ட்டோமே அப்டின் சொல்லி அழுகயே வந்துடுச்சு எனக்கு அதுக்கப்புற ஓகே நானு பர்ஸ்ட் கொஞ் சைலண்டாதா இருப்பே யார்டையு அவ்ளோ பேசலா மாட் டைம் பாட்டுக்க அமைதியாதா இருப்பே அப்புற அவங்களு எல்லா கொஞ்ச கொஞ்ச இன்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புற அப்டியே கொஞ்ச நம்ம செட் ஆயி செட் ஆயி அப்டியே வந்துச்சு
அதுதா எனக்கு இப்ப கொஞ்ச கொஞ்ச இப்பதா எல்லா பழகிட்ருக்கோமா
சேரிடா சேரி சேரி
ஏ நம்ம வந்து மொதல இருந்தே ஸ்கூல்ல இருந்து யாரோ கூட இருந்தா கூட நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு செரி யாரு இல்லன்னா இவாலாச்சு இருக்கா அப்டின்னு இருக்கு இப்ப தனியா போம்போது அது கூட இல்லையா
ஆமா கண்டிப்பாடா நீ எப்டி போற பஸ்ல போறியா
ஆ நான் பஸ்ல தான் ரூட் பஸ்ல தான் போயிட்டு இருக்கே
ஓகே ஓகேடா ஓகே சேரி சேரி
நான் காலேஜ் பஸ் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா கேக்குறாங்க ஒரு வருஷத்துக் கே வந்து எழுவதாயிரம் கேக்குறாங்க
ஐயோ ஓ சேரிடா சேரி சேரி
அதனாலதான்
ஆமாட இப்ப ஃபீஸ் எல்லாம் ஏன்ன வந்து எல்லாம் பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீஸ் அதிகமாக்கிட் டாங்கடா என் பொண்ணு ஸ்கூல்ல வந்து பாத்தா அவ்வளவு எங் கிலோமீட்டர் பாத்தா ஒரு ஒன்ற ரெண்டு கிலோ மீட்டருக்குள்ள தான் எங்க வீடியே இருக் ஸ்கூலுக்கும் வீடுக்கும் டிஸ்டன்ஸ் அதுக்கே வந்து மாசம் நீ சொன்ன மா் வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபா கேக்குறாங்க அதுவும் வந்து பாத்தா இது காலைல நொம்ப சீக்கிரமா வந்துருவான் சொன்னாங்க ஏர்லியா அங்க வந்து எட்டு மணிக்கு வந்து அங்க போம்போது எட்டே முக்கால் ஆயிருது இவ எந்திக்கறதே ஏழரை மணிக்கு தான் எந்திப்பா அப்ப இவள வச்சுநா என்ன பண்ண முடியும் சொல்லு ந நானும் அதனால விட்டுட்டேன் சரி ஓகே வேண்டா எனக்கு ஸ்கூட்டி இருக்கு வண்டி இருக்கு சரி ஓகே அவள அப்டியே கெண்டு போய் விட்டுட்டு அப்டியே கூட்டு வந்துருவேன்
அது கரெக்ட்டா இருக்கும் நம்ம ஸ்கூல் பஸ்சு ஸ்கூல் வேன் அதெல்லாம் எடுத்தோன்னா அவங்க வந்து சீக்கிரமாவே கூப்பிட வந்துருவாங்க ஏன்னா எல்லாத்தையும் கூப்ட்டு அவங்க ஸ்கூல் டைமிங் போறனால சீக்கிரமா கூப்பிட வரனால நம்மளுக்கு தூங்கவே முடியாது அப்புறம்
ஆமாப்பா அவளும் எந்திக்க மாட்டா காலைல பிரேக் ஃபாஸ்ட் சாப்ட முடியாது டைம் கிடைக்காது ரொம்ப லேட்யிரும் அப்புறம் வந்து நின்னுட்டு அவங்க வர ஆன அடிச்சுட்டு இருப்பாங்க கொஞ்ச மிஸ் ஆயிருந்தா திருப்பி நம்ம தான் அப்புறம் திருப்பி கூட்டிட்டு போ வேண்டியது இருக்கும் இதுன்னா பரவாயில்லல்ல அதனால தான் சரி ஓகே இது நா நா எயிட் தேர்ட்டி க்கு தான் கூட்டிட்டு இப்போ வீட்ல இருந்து கிளம்பு ஹாஃப் அன் ஹவர் முன்ன கொஞ்சம் கேப் கிடைக்குது வச்சுகோயே அதனா அந்த டைம்ல கொஞ்சம் அவன் சாப்பிட்டே றாண்டியா அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்
அதா பொறுமையா ரெடி ஆயிக்கலாம் இல்லைன்னா டைம் பாத்துக்கிட்டே ரெடி ஆகணும் அவசர அவசரத்துல
ஆமாட அதான் வண்டிக்கு காசு கேட்டுனாலும் நமக்கு இது ஒரு பெரிய டென்ஷன் தான் வண்டி மிஸ் பண்ணிடக் கூடாதே அப்டின்னு சொல்லிட்டு ஓடணும் கர கட கட கட ன்னு
அல்வா அவங்களுக்கு சும்மாவே ஸ்கூல்ல நறைய வேலை இருக்கும் அதுல இதுல வர நம்ம அவசர படுத்தனா அவங்க அப்புறம் கேட்கவே மாட்டாங்க சொல்ற பேச்செல்லாம்
ஆமாடா அதனால தாடா சரி ஓகே நு நானும் சரி வே நானு விட்டுட்டேன் சரி ஓகே பரவால்ல நம்ம இது பாத்தா வேலைக்காவாது இதுவும் நம்மள போய் நம்மளே கூட்டி போய்ட்டா கொஞ்சம் சேப்டியாவும் இருக்கும் ல இப்ப பசங்களை விட்டதான் தனியா வரத்தா பயமா இருக்கு எங்கேயுமே இது பண்ண
ட்ல யாரையுமே தனியாவே விட முடியல
அந்த ஒரு டென்ஷன்னாலே சரி ஓகே பரவால்ல நம்மளே கூட்டிட்டு போய் விட்டிட்டு வந்தலாம் கொஞ்சம் டைம் ஆனாலும் நம்ம கொஞ்சம் கிளம்பி போயிடலாம்னு விட்டுடேன்
அதா நம்மளுக்கும் ஒரு மன நிம்மதியா இருக்கும்
ஆமா நாம கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு அதுதான்
கரெக்ட்டா நம்ம உள்ள வரைக்கும் விட்டுட்டு வருவோம்
ஆமாடா கண்டிப்பாடா உம் அக்கா என்ன பண்றாங்க படுத்துட்டாங்களா அக்கா
இல்ல அம்மாவும் அக்கா இப்பதான் பாத்திரம் மூடு அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க அக்கா அவ ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கா
ஓகே ஓகேடா அக்கா முடிச்சுட்டாங்களா காலேஜ்
ஆ அக்கா படிச்சு முடிச்சுட்டாங்க கொஞ்ச நாள் வேலைக்கு போனாங்க அப்பறம் அவங்களுக்கு உடம்பு சரியலயா அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறனால அப்படியே விட்டுட்டாங்க
சரி சரி ஓகே ஓகே இப்ப வீட்ல இருந்து நிறைய பண்ணலாம்ல அந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்
அவங்களுக்கு பண்ணலான் அவங்களுக்கு என்னன்னா அடிக்கடி உடம்ப முடியாம போயிரும் அவங்களுக்கு ஃபீவர் அப்புறம் இந்த இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாவே வரும் அவங்களுக்கு அலர்ஜி அதெல்லா இருக்கா
ஓகே ஓகே
அதனால இப்ப ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து தைராய்டு வந்துச்சு அவங்களுக்கு டைபாய்டு
ஆ சரிடா ஆ அ
ஹாஸ்பிடல் தா இருந்தாங்க அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போறனால ஒன்னும் சொல்றது இல்ல
ஓ அப்படனா கொஞ்ச ஹெல்த் இயூஸ் இருந்த நம கொஞ்சம் கர்ஃபுல்ல இருக்கணும் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்ச உடம்பு நம்ம ஃபர்ஸ்ட் உடம்பு தா அதுக்கப்புற தா செகண்டே பட் எதா இருந்தாலும் சரி உடம்புப்ப நல்லா பாத்துக்கணும் நல்லா கொஞ்சம் இம்யூனா பவர் இதுவா கம்மியா கூட இருக்கலா நல்ல ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் சாப்பிட சொல்லு சரியா
ஹெல்தி ஃபுட் எல்லாம் இப்பதா அம்மா எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த கேரட் பீட்ரூட் ஜூஸ்
ஓகே ஓகே
அது இது எல்லா இப்ப காலையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க
சரி சரி ஓகேடா ஓகே ஃப்ரூட்ஸ் ஆமா அப்பறம் இந்த இது நட்
அதுதா அத்தெல்ல காலைல குடுப்பாங்க இந்த நைட்டு் ஊற வச்ச முந்திரி பாதாமு
ஓகே ஓகேடா ஆ
அதெல்லா சாப் படுவாங்க அப்புறம் கொஞ்ச வெஜிடபிள்ஸ் கீர இப்ப எல்லா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க
ஓகே ஓகே நீயும் சாப்பிடடு அவங்க சாப்பிட மாட்ட இல்ல நீயும் சாப்பிடு ஏன்னா நீ படிக்கிற பொண்ண உனக்கு
அத அம்மா செஞ்ச எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்னாவே செய்வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுற மாதிரிதா இருக்கும்
ஓகே ஓகேண்ணா ஓகே ஓகே ம்
சிவாங்கி
அது நம்ம ஆக்சுவலி வந்து என்ன நம்ம ஸ்கூல்ல அதெல்லாம் படிக்கும் போது நம்ம அவ்ளோ ஃபட்ஸ் சாப்ப பிட மாட்டோம்ல நம்ம பிஸி இதுனால அப்படியே வந்து நம்ம அந்த ரொட்டீன் அப்படியே மாறிடுச்சு அதனால வந்து நம்ம கொஞ்சம் வேலைக்குல்லாம் போகும் போது ஸ்டோமினா நமக்கு கிடைக்காது ஸ்கூல் காலேஜ் படிப்பு எல்லாம் முடிச்ச வரும்போது அந்த ப்ரஷர்னாலயும் ஒரு பக்கம் ப்ரஷரு படிக்கிற ப்ரெஷர் இருக்கும் இன்னொரு பாக்கம் வந்து எல்லாமே புட் எல்லாம் நம்ம அவ்வளோ இன்ட்டேக்கு எடுத்துக்கவே மாட்டோம் டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவோம்
ஆமா கரெக்ட நானு ஸ்கூலுக்குல்லா காலையில போகும்போது ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருக்கும் போது பதி நேரம் சாப்பிட்டே போமாட்டே எடுத்து எடுத்துட்டு போயடுவே ஆனா எடுத்துட்டு போயும் சாப்ப டுறதுக்கு டைம் இருக்காது ஏன்னா அவங்க காலையில ஒரு எட்டரைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா திருப்பி ஒரு ஒன்றர ம நேரத்துக்கு அப்புறம் தா பிரேக்கே விடுவாங்க ஸ்பெஷல் கிளாஸ்ல எல்லாம்
ஓகே ஓகே டா ம்
அத்னால அப்டியே பழகிருச்சி
ஆமா அதுதா அந்த அந்த அந்த ரொட்டீன் வந்து நம்ம ஒடம்பு இன்னிக் திருப்பி செட்டாக கொஞ்ச லேட் ஆவு டைம் ஆகு நம்ம இந்த டைஜசிஸ் சிஸ்டம் கொஞ்ச செட் டாயி வர கொஞ்ச லேட் ஆகு அதனால் தா அது இனி இப்ப முன்னாடி எல்லா பாத்திருக்கியா முன்னாடில்லா கால்ல நல்லா சாப்ட்ருப்பாங்க இப்ப அவுங்க நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க ஆனா நம்மல்லா வந்து
பாட்டி எல்லா இன்னு கூட பாத்தீங்னா அப்டியே சுறு சுறுப்பா வேல செய்வாங்க அவுங்க சாப்ட்ட ஃபுட் அப்டி ஹெல்தியா இருந்தது
ஆமா அதுவு அவுங்க நல்லா வேலையு செஞ்சிருப்பாங்க அ நம்ளாலே இப்ப கொஞ்ச வேல செய்மா டயட் ஆய்ர்றோ பட் ஆனா அவுங்க அவ்ளோ வேல செஞ்சிரு
அதுதா இப்ப எ பாட்டிக்கு எம்பது வயசு ஆய்டுச்சு ஆனாலு எல்லா வேலயு தனியா கி ச்சன் வேல எல்லாமே அவுங்க வேல தனியா கூட செய்வாங்க நம்மளுக்கி இப்பவே ஏதோ ஒரு நாலு வேல குடுத்தா அப்டியே நம்மளுக் வந்து ஐயோ எனக்கு இது வலிக்குது அது வலிக்குதுன்னு இருக்கோ நம்ம இப்பவே
ஆமா சோர்வாயிருவோ கண்டிப்பா எ பொண்ணு நீ வேற அவ படிக்கிறா அவ கிட்ட வந்துல்லா சும்மா ஜஸ் மாடியில போய் எதா எடுத்து வர சொன்னா முட்டி வலிக்குதுன சொல்றா இந்த வயசுலேயே அவளுக்கு முட்டி வலிக்குதாமா அப்ப யோச்சிப் பாறே
இன்னு ஒரு ஐம்பது வயசு எல்லா தாண்டனதுக்கு அப்றோ சுத்தமா நடக்கவே முடியாதுன் சொல்லுவோ நம்
ஆமா ஆமா அன் இந்த மாரி தா ஆயுரு நெனைக்கிற நா அதா யோச்சி பாப்ப அப்ப நான் எவ்ளோ பராவாலன் அப்டின் நெனைப் இப்ப ஏனா முடியில இப்போ எல்லா வந்து அது முன்னாடி மாரி பாறே ரொம்ப நெறைய பசங்க இருப்பாங்க இருந்தாலு அவுங்க எப்டிதா அத வளத்து கொண்டு வந்தாங்கனே தெரியாது பசங்கள அவுங் அவுங்க பாட்டுக்கு அவுங்கங்க பாத்துட்டு இருப்ப ப இவுங்கள விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்கே நேரோ செரியா இருக்கு பாத்தாலு என்னன்னா அடிக்கடி சிக் கு வந்துருது அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிட் போற இதுக்கு வே கரெக்டா இருக்கு அவுங்களுக்கு
இப்ப இருக்கற வேற எந்த எல்லா பொருள்கள்லயு இந்த மிக்ஸ் சிங் பண்றதுனால எதுவுமே சத்தே இல்ல எதுலியுமே
ஆமாடா எதுவுமே ஆர்கானிக்காவ எதுவுமே கெடையாது எல்லாமே வந்து ஃபுல்லா கெமிக்கல் சொன்ன மாரி எல்லாமே இது பண்ணித்தா தராங்க
அதுதா காய்கறி கூட இப்ப நம்மளுக்கு வந்து நல்லா நேச்சரா வரதில்லாம எல்லா ஆர்ட்டி ஃபிஷியல் கலரு அது இதுன் போட்டுதா குடு க்கறாங்க
ஆமாடா அதுதா எதுவுமே சத்து இல்ல செரி என்ன பண்றதுக்கு ஏதாவது முடிஞ்சளவுக்கு பாத்து பாத்து குடுத்துட்ருக்கே ம்
அதுதா
செரி பசங்க கூப்புறாங்க செரி என்னன் பாத்துட்டு வர செரியா அப்றோ பேசற உ கிட்ட
ஆ ஆ செரி ஓகே
ஓகே ஓகே
ஹலோ